ஹலோ ஹலோ எதுடா
என்ன
வணக்கம் நல்லா இருக்கோ நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
ஆன் ஆ நல்லா இருக்கோ சார்
ஹலோ ஆ சாப்ட்டீங்களா
ஆ ஆ சாப்ட்டாச்சு சார் வே இ இரவு சாப் சாப்பாடு இனிமேதா சார் இனிமேதா இரவு சாப்பாடு
ஓ இப்
சப்பாத்திக்கு மாவு இப்ப சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சுட்டு இருக்கே சார் இரவு அது மாரியா இல்ல ஆ டிராவல்ஸ் வச்சிருக்கோ கணவர் கூட நானு அவரும்தா இருப்போ இன்னைக்கு வந்து நானு வீட்டுக்கு வந்ட்டே சாய்ந்தரமே அது நைட்டு வருவாங்க ஒம்போதர மணி பத்து மணிக்குதா வருவாங்க சேரி டிபன் பண்ணுவோன்னு நா வந்ட்டேங்க சொந்தமா டிராவல்ஸ் வச்சிருக்கோ
பஸ்ஸா இல்ல மினி பஸ்ஸா ஹலோ பஸ் பஸ் இருக்கா இல்ல‌ மினி பஸ் இருக்கா
இல்ல கார் ஃபுல்லா எல்லாமே காரு டெம்போ டிராவல் வரைக்கு
ஃபோர் சீட்ட ஃபோர் சீட்டர்ல இருந்து இருபது பேர் போற வேன் வரைக்கு எங்கள்ட
அப்டியா அம்புலன்ஷ் சந்தோ கேட்டுகிட்டு இருக்கு நாங்களு ட்ரிப்
அஹ ஆஹ் அதா ஏதோ எல்லா டிராவலிங்ல இருக்கற மாரி சவுண்டு தா கேக்குது ம் ம் ஓ ம் ம்
அதுதா ரொம்ப சப்போட் நாங்க டிராஃபிக்ல மாட்டின்னுருக்கோம்
ஓ எங்கருந்து போயிட்ருக்கீங்க இப்போ
இப்ப சென்னை போறோ திருச்செந்தூரு கோயில் போயிட்டு சென்னை மொத்தோ டு ஒரு ஆறு நாள் ஒரு வாரம் பிளானு
ஓ ஃபுல்லா டிராவல்தா
ஆமா மூணார் ராகமா
ஓ
அது அப்பறமா ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸுங் கூட ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸுங் கூட
ம் ம் ஆனா நீங்க சென்னை சென்னையிலிருந்து இப்ப ஆறு நாளு டூர் முடிச்சுட்டு சென்னை ரிட்டன் போறீங்களோ ஆ சேரி சேரி
என்ன ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோ
ஆ
அப்ப எங்க எங்க ஏ ரியா எங்க ரூட்டு வழியாதா போவீங்க மதுரை திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல பஞ்சப்பூர் பஸ்
வர இப்ப அங்கதா
அந்த வழிதா அந்த மதுர ரோடு தான் நாங்களும் ம்
எங்க கேரளா போனா சாப்பாடே நல்லா இருக்க மாட்டேது
அது நல்லா இருக்காது ஆமா சாதமும் அந்த அரிசி எல்லா நமக்கு ஒத்து வராது வேற
ஃபுட்டு ஏதோ ஒரு ஒரு ஒரே ஒரு கட்லதா சூப்பரா இருந்துச்சு ஆகஸ்ட் மந்த்லதா கல்யாண ஆயி
ம்
நா கேரளா ரைஸ்
ம்
அது அதுக்கு சால்னாலா டி கெடையாது அதுக்கு ஒரு அமௌண்ட்டு
உம்
நம்ப ஏரியால இருக்கற மாரி கெடையாது
ஆஹ்
அதுக்கு ஒரு அமௌன்ட்டு அதுக்கு ஒரு டென் வரு
ஐயயோ
நம்ப இருபது ரூபா குடுத்து புரோட்டா வாங்குனா அதுக்கு ஒரு நூத்தி அம்பதுர்வா போடணு
ஏ அப்பா உம்
சிக்கன் சிக்கன் அந்த மாரி
உம் உம்
சில்லி சிக்கன் வாங்றோல அந்த மாரி கிரேவி
ஆமா
பெப்பர் சிக்கன்னு பீப்பு அந்த மாரி தா இருக்கு
உம்
அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அதுலயே வந்துரு ஒரு வேள சாப்ட்டாலே
உம் ஒரு ஆளுக்கு சொல்றீங்க அப்ப அத ஆமா
நாங்க வந்து பசங்களா போறோல
ஆமா
பாக்குறோ ஆ ச் செரி சாரி இப்ப பேரு வேணா எறநூறுவாய்க்கு சாப்ட்டா ஆளுக்கு ஐம்பதுர்வா
ஆமா அந்த மாரி பண்ணிக்கலா ஆமா
அப்றோ யார்து யா ஆம்
உம் இப்ப என்னன்னா ஊருங்க ட்ராவெல்ல ஷோ இது பண்ண ட்ராவெல்ஸ் சம்பந்தமா பேசுறதுனால அதே சொல்லுங்க இப்ப என்னென்னா ஊரு இப்ப மூணார் போனீங்க கேர்ளா பொய்ருக்கீங்க கன்னியாகுமாரி இந்த பக்க கன்னியாகுமரி இருந்துவந்தீங்ளா தென்காசி றாலோ இதுலா
குற்றாலம் வந்து கன்னியாகுமாரி வந்து அப்டி வந்து
உம் திருச்செந்தூரு உம்
போறப்போ அப்டி நேரா
வேற வழி ஆமா உம்
உம் திண்டுக்கல் தேனி
ஓ அந்த ரூட்டு அங்குட் டு வந்திருக்கீங்க உம் ம்
அப்டியே தா அப்பறமா மூணு நாள் வர சொன்னாரு
நாலு டிராவல் டூர்ல எந்த பிளேஸ்சு உங்களுக்கு ரொம் ப புடிச்சிருந்தது எந்த ஊரு எங்க போனது உங்க மனசு திருப்தியா இருந்ததுங்க ஐயா
மூனாஞ்சா மூணார்
மூணாறு உம் இன்னைக்கு இன்னைக்கு எங்க வண்டி கூட டொயோட்ட எத்தியாஷ் மூணாரு தா போயிருக்குது மூண் நாள்ளு அங்க தங்க வச்சுட் டு டிரைவர் ரூம் போட்டு குடுத்துட்டாங்களா மூணு நாள் கழி ச்சுவருவாங்க டைவருக்குதா போன் பண்ணி சொன்னாரு
மொத சூப்பரா இருக்கு
உம் கிளைமேட் எப்படி மழ பேய்தா எய்து
கூலிங்கா இருக்கு வெயில் அடிக்காது கூலிங்கா
கோயமுத்தூர்ல எங்க பொண்ணு கோயம் எங்க பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்குறா மழைமா வெளியில நச நசன என்னடி மழை பெயுதா என்ன பாப்பா சொல்றேன்னா ஆமமா மழ மூணு நாளா மழை பெய்யுது
உங்க கூட இல்லையா பொண்ணுலா
கல்யாணம் ஆகி பேர இருக்கா மூணு வயசுல நீங்க வேற பையனுக்கு இப்ப கல்யாணோ ணம் முடிஞ்சிருச்சு அவருக்கு இன்னு கொழந்தயில்ல பொண்ணுக்கு கல்யாண ஆயி அரியலூர்ல கட்டி கொடுத்தோ ஆனா இப்ப மாப்ள வந்து ஐ டி ஃபீல்டுங்கனால சென்னைல இருந்தாங்க பெருங்கலத்தூர்ல வீடு பாத்து வெச்சோ அதுக்கப்புற அங்கருந்து காலி பண்ணி கோயம்பத்தூர் கவுண்டம்பாளையத்துல இருக்காங்க சரவணம்பட்டியில ஐ டி கம்பெனிக்கு வேலைக்கு வராரு இப்ப எலக்ஷனுக்கு வந்தாங்க ஓட்டு போட்டுட்டு எங்க பையனுக்கு ஒரு பங்க்ஷனுக்குன்னா அத முடிச் சுட்டு போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க மூணு வயசுல பேர இருக்காரு
மதுரை
மதுரையில மீனாட்சிம்மன் கோயில்ல வறைல அப்படியே பாத்துட்டு வாங்க ஒரு விசிட்டு வந்தது வந்தாச் மீனாட்சியம்மன் காயில்ல ஒரு சாமிய கும்ட்டு அந்த பதினெட்டாம் படி கருப்புருக்கு அழகர் கல்லழகர் கோயில்ருக்கு கருப்பு கோயில்ருக்கு பாண்டி கோவில் ருக்கு
என்னங்க
கோவில் ஓப்பன்ல இருக்குமா தெரியிலலா நாங்க போறக்கு
மீனாட்சிம்மன் கோயிலு இருக்கு மத்த கோயில பத்தி தெரில யா து ஒம்போது மணி வரைக் கிருக்கு மீனாட்சியம்மன் கோயிலு
ஒன்னோ ரெண்டோ மேரெஜ்ஜு போயிருப்போமா சுத்தி ஐம்பது கிலோமீட்டர் மேல வருது
ஓ அப்பற டிராவல் டைமே சரியா போயிருமே
ஆமா ஒரு ஒரு ஒன்னவருக்கே ஒரு நாப்பத்தி அஞ்சு ஐம்பதுதா ஓட்ட முடியுது
ஆம்மா
அது எப்படி போ முடியாது வாய்ப்பு கம்மி
ஆஹ் இப்ப நீங்க போ பஸ்ஸா நீங்க பஸ்ஸா வேனா இது இப்ப நீங்க போ வர்றது
உம் ம்
பஸ்ஸா வேனாப்பா நீங்க வர்றது ஓ கோச்சா ஹ்ம்
என்னா சமயலிப்போ
ஆஹ் என்னங்க
சமையல்
சப்பாத்தி அதா மாவு பெசெஞ்சுட்டு க்கே அத மூடி வச்சுட்டு அது எப்டி எட்ற மணிக்கு மேல தா சப்பாத்தி செய்வே இப்போ அதுக்கு எடையில வந்து மசாலா செய்வே சுண்டல் ஊ வெள்ள கொண்டக்கடல இருக்குல ஹலோ அத ஊற வச்சிருக்கே
ஆஹ் வா சரி ஓ ஆஞ்சு நிமிஷத்துல வந்துறே ஹலோ
ஆஹ் கொண்டக்கல்லைய வேக வச்சி சன்னா மசா
கங்கமா ப
இங்க எடுதுட்டு ஆஹ்
ஸ்ரீரங்கம்
ஸ்ரீரங்கம் எங்க திருச்சியில வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேமஸு ஸ்ரீரங்கம் உச்சிப்பிள்ளையார் மலக்கோட்ட உச்சி பிள்ளையார் கோயிலு சமய அப்றோ அகிலாண்டேஸ்வரி கோயிலு முத்தமர் கோயிலு கோவில் நெறையாருக்கு ஃபேமஸ்
ஸ்ரீரங்கம் வந்து
ஆஹ்
டொன்டி போர் ஹவர்ஸ் இருக்குமா
நைட்டு எல்லா கோயிலுமே நட சாத்துவாங்கலா வந்து ஸூ பெருமாள் கோயிலு தானே சிவன் பெருமாள் எல்லா
எவ்ளோ நேரோ இருக்கு கோயிலு
ஒன்போது மணி தா
இல்ல பகல்ல ஃபுல்லா இருக்குமானு கேக்குறே
பகல்ல ஃபுல்லா இருக்கு அது ஃபுல்லா இருக்கு திறந்துதா இருக்கு ஸ்ரீரங்கத்த சுத்தியே பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் சுத்தி பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி கோயிலு உத்தமர் கோயிலு சமயபுறோ இருக்கு உச்சி பிள்ளையார் கோயிலு இருக்கு சுத்தி பாக்கன்னு நெறையா கோயில்ருக்கு பக்கத்துல பக்கத்துலயேதா எல்லா ஸ்ரீரங்கம் நல்லா பேமஸான கோயிலு ரோட்டு மேலேயே தா இருக்கு கொஞ்ஜோ உள்ள வந்தா ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்த தரிசனம் பண்ணி உள்ள போய் பாத்துட்டுவேனா ஃபுல்லா ஒரு
ஆஹ் உச்சி பிள்ளையார் கோவில்ல இருந்து பாக்க சூப்பரா இருக்கு வீயுவ் எல்லா
தெறந்துதா ஆனா கருவற வந்து மதியா டைம்ல மூடிருப்பாங்கன்னு நெனைக்கிறே அது சரியா தெரியில நெட்ல போட்டு பாத்தாவே தெரிஞ்சிருமே ஸ்ரீ திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் அப்டின்னு போட்டா நெட்ல இருக்கு திறப்பு மூடுதல்னு இருக்கு அத டைம பாத்தா அதுலயே வந்துருமே உம்
வர்லான்னு பிளான் போட்டா வந்துரு
ஆஹ் வந்துர வேண்டிதா உம்
உம்
அவ்ள நரு நாம் சொ
ஆமா இதெல்லா திருப்பி நம்ம வர்ரது பிளான் பண்றதுல்லா கஷ்டம் நல்லா வரறது வரு பாத்துட்டே அப்டியே போயிட வேண்டிதா டைம் இருந்தா எல்லாத்தையு பத்து டைம் இதெல்லா நெட்ல பாத்து இது பண்றதுக்கு அப்டி பாத்துட்டு போயிரலா ம்
ரெண்டு பேரு ஆக்கணு இருவத்தி ப்ப
ஓம்
மிக்க மகிழ்ச்சி இன்ற இன்றைக்கு வந்து நீங்கப்